கண் வெட்டு சூய
ஆஹ் ரொம்ப நல்லா இருக்கேங்க என்ன பண்றீங்க
ஆ இப்ப தா எடுத்து வெச்சங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஹ் க்ளாஸ்க்குலா போயிட்டு முடிச்சுட்டு வந்து செம பசிங்க ப இருக்கே சுட சுட சாம்பார் சாதோ ங்க
கொஞ்சோ ஹும் விட்டு விட்டு கேக்குதுங்க நீங்க பேசுறது
இப்ப கேக்குதா ஃபஸ்ட்
ஆஹ் கொஞ்சோ கட்டாயி கேக்குது
ஹலோ
ஆஹ் டவர் இல்லைங்ளோ ஆஹ் கேக்குது கொஞ்சோ சவுண்டாவே பேசுங்க
ஆ கண்டிப்பா கண்டிப்பா சுட சுட சாம்பார் சாதமு உருளக்கெழங்கு பொரியலு வெச் ச்சிருந்தாங்க வந்தது இப்பதா சாப்டாச்சு சாப் ட்டு ஒட்காந்துட்டு இருக்கே நீங்க சாப்டீங்களா
ஆ நா வந்து கொஞ்சோ மதிய சாப்பிடடுறது இல்லைங்க தோழி
ஏன் என்ன ஆச்சு
கொஞ்சோ டயட் இருக்கேங்க
அச்சோ டயட்டு டயட்டு இருக்குறதுக்கு நீங்க உடற் பெயிச்சி செய்யலாமே முடிஞ்ச வரைக்கு
கண்டிப்பா உடல் பயிற்சி செய்யணு தா ஆனா என்னன்னா கரெக்ட் டான ஒரு டைம் கெடைக்கிறதுல்ல அஹ் க்கு கொஞ்சோ காலேல எந்திரிச்சு செஞ்சா கொஞ்சோ சுறுசுறுப்பா இருக்கு கொஞ்சோ நம்மளுக்கு வந்து நல்ல இதாவு இருக்கு பாத்தீங்னா காலே ல கொழந்தைங்ல அனுப்புறதுலயே கொஞ்சோ வேல போய்டுது
சேரி செரி
அப்றோ மதிய ஆயிருச்சுன்னா கொஞ்சோ டயர்ட் ஆயிருதுங்க எல்லாம் வேல கட கட ஆஹ் கட கடன்னு வேல செய்றாங்காட்டி ஆஹ் எக்சைஸ் எதும் பண்ண முடிறதுல்ல உடற்பயிற்சியே மேற்கொள்ள முடிய விடி முடியவில்லை
ம் செரி செரி இல்ல இப்ப இருக்க அளவுக்கு வந்து ஆ நம்ம செல்ஸ்ல ஆக் ஆக்டிவ்வா இருக்குனோன்னா வெரதமு இருக்கலா தா சொல்றாங்க அதுக்காக டெய்லி இரு க்குணோன் இல்ல என்னைக்காச்சு ஒரு நாள் இருங்க சாப்பாட வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க அப்றோ ஒடம்பு வந்து இதுவாக போது
ஆ அது கண்டிப்பாங்க ஆனா என்னன்னா நா ரைஸ் எடுத்துக்கிறது இல்லைங்க தோழி அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கனா ஃப்ரூட்ஸு இல்லன்னா கஞ்சி அந்த மாரி எடுத்துக்குறது ஒரு நா
செரி செரி நல்லது நல்லது ஒடம்புக்கு நல்லதா சாப்றீங்க கொழந்தைங்களுக்கு கண்டிப்பா இதெல்லா கத்து குடுங்க
ஆஹ் செரிங்க ஆஹ் இப்ப பாத்தீங்னா ஒரு நாள் பாத்தீங்கனா ஒரு ராஹீ கஞ்சி குடிக்கெறனா அடுத்த நாள் வந்து ஒரு வேற எதாவது ஒரு கஞ்சி எடுத்துக்கேவேங்க அதாவ்து அரிசிய தவுர்த்து வேற எதாவ்து ஒரு கஞ்சி
உளுந்து கள்ளி கஞ்சு
ஆ கம்பு ஆ கம்பு அந்த மாரி எல்லா எடுத்துக்குவே அதாவ்து தானியங்கள்ல அந்த மாரி ஆ கஞ்சி எடுத்துக்குவங்க அப்றோ பாத்தீங்னா ஃப்ரூட்ஸூ ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்குவே எப்டி பாப்பாக்கு கட் பண்ணி வக்கம்போது எப்டியும் கொஞ்சொ பேலன்ஸ் ஆயிரு அப்டியே அதயு அதயு கூட சாப்டம்னா நம்ளு க்கு அப்டியே கொஞ்சொ வயிறு ஃபுல்லாயிருங்க என்ன எம்டி வயிறா வெக்காம கொஞ்சொ மத்தத எடுத்துக்குவே பேர்ச்சம்பழோ முந்திரி அந்த மாரி ஆ அந்த மாரி கொஞ்சோ எடுத்துக்கறது அதெல்லா கொஞ்சோ சாப்ட்டானாலே கொஞ்சோ வயிறு ஃபுல்லாயிருங்க அப்றோ வேற எது சாப்டணுன் தோணாது
ம் கரெக்டா சொல்றீங்க
அப்றோ பாத்தீங்னா ரைஸு கொஞ்சமா சாப்ட்டு நெறையா அதுல பொரியல் வச்சு சாப்பலா டயர்ட் ஃபாலோ பண்றவங்க அது பண்ணுவாங்க ஆனா என்னால அப்டி இருக்க முடில என்ன காரணோ அப்டினா கொஞ்சொ ரைஸ் வந்து ஜாஸ்தியாயிரு ச்சு நம்ம வச்ச சாப்பாடு அதிகமாயிருச்சு அப்டிங்கற பட்சத்துல சேரி இது கொஞ்சோந்தானே இருக்கு அப்டின் சொல்லி நம்ம அத எ எ எக்ஸ்ட்ராவ உள்ள போகுறக்கு ஆரம்பிச்சிருதுங்க அதனால வந்து எனக்கு ம திய சாப்பாடே வேண்டான் ஒதுக்கிர்றே இந்த மாரி பண்ணும்போது சில விஷயங்கள்ல பாத்தீங்னா எக்ஸ்ட்ராவா சாப்புட்ற மாரி ஆயிருது அதனாலதா செரி கொஞ்சோ நம்ம சாப்புடவே வேணா இந்த மாரி எடுத்துக்லா அப்டின் சொல்லிட்டு இந்த மாரி எடுத்துட்ருக்கேங்க
கொழந்தைங்க வந்து வெச்சிட்டாலோ கொழந்தைங்களுக்காக நம்ம அதிகமா செஞ்சுட்டாலோ அதெல்லா நம்ப சாப்பு ட்டே நம்ப வந்து இதுவாகிர்றோ ஆனா அதயே வந்து பாக்றவங்க என்ன சொ சொல்றாங்கன்னா புள்ளைங்க நின் ஆ குண்டாவுறாங்ளோ இல்லயோ பெத்தோங்க நல்லா குண்டாயிர்றாங்க அப்டின் சொல்லிட்டு நறைய பேர் சொல்றாங்க
தாங்க கிண்டல் பண்றாங்க என்ன சாப்புட்டேருக்க புள்ளைக்கி வெக்கிறதெல்லா நீதா சாப்பறியா அப்டின் சொல்லி கேக்றகாரம்பி ச்சறாங்கங்க
பாப்போ
ஆ அந்த காரணத்தினாலே அதுக்காகவே நா வெயிட்ட வந்து கா எடைய வந்து கம்மி பண்ணணு அப்டிங்கறக்காக ஒரு இதோட இருக்கே இன்னு ஒரு
கண்டிப்பா கண்டிப்பா கொஞ்சொ சுடு தண்ணி நல்லா குடிங்க சீரகோ போட்டு சுடு தண்ணி குடிங்க எப்பனா குடிச்சிட்டேருங்க சுடு சுடு தண்ணி சீரகம் போட்டு குடிங்க ஏனா சாப்புறது வந்து அ ஆ ஜீர்ணமாகுன் சொல்வாங்க அதே மாரி கொத்தரங்காலு வந்து அது வந்து அந்த தொப்பய கொறை குடிக் சொல்றாங்க சீரகத்துல வந்து அந்த அளவுக்கு
கொஞ்சோ ம் புரிய மாட்டேங்கிது
கேக்குதா இப்ப கேக்குதா
ம் கேக்குது கொஞ்சோ தூரத்துல இருந்து பேசுற மாரி ஒரு கேக்குது
ஆங் செரி செரி இல்ல நீங்க சு சுடு தண்ணி எப்பமே வந்து சீ சீரக போட்டு குடிங்க அது ரொம்ப நல்லது நம்ம வந்து நெறைய சாப்டாலும் அத வந்து செரிமான பண்றதுக் கான கரெக்டா இருக்கு அதே மாரி தொப்ப அதிகமா இருந்தாலு அது ஒரு லிமிட் கொண்டு வருன் சொல்வாங்க
அப்படிங்களா இப்ப எனக்கு ஒரு சந்தேகங்க ஆங் அதாவது சீரகத்து தண்ணிய சுடு தண்ணில போட்டு குடிக்கிறோ அது நல்லா சூடாவே குடிக்கணுமா இல்ல ஆறி போச்சுனாலு குடிச்சுக்லாமா
ஆறி போயிடுச்சுன்னா கண்டிப்பா அது டேஸ்ட் இருக்காது கொஞ்சோ லைட்டா சூடு ஆவாச்சு குடிங்க ஏனா அப்பதா அது வந்து அதோட வேல ஸ் கரெக்டா செய்யுன் சொல்லுவாங்க ஏனா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க உடற்பயிற்சி செய்றாங்க அவங்க வந்து நெறைய வந்து சாப் பாடு நீங்க சொல்ற மாரி எடுத்துக்க மாட்டாங்க அப்பிடி அவங்க சாப் பிட்டாலுமே டெய்லி நீங்க சொல்ற மாரி மதிய நேரத்துல அவங்க சாப்பாடு சாப்ட்டுட்டு அர மணீ நேர்த்துக்குள்ள சீரக தண்ணி சூடா குடிப்பாங்க ஏனா தொப்ப வரக்கூடாது ஜீர்ணமு ஆகணுன்றதுக்காக
ஓ சரி சரிங்க
ஏனா அவங்க உடற்பயிற்சி செய்றாங்க டெய்லி ஜிம் போறாங்க அவங்க கத்து க்க ஒரு நல்ல பழக்கோ
இப்ப எப்டின்னா சீரகோ ஒரு ஒட்டுக்காவே வந்து நம்ம கொதிக்க வெச்சு ட்டு அதுக்கப்புற அத வந்து கொஞ்ச கொஞ்ச சூடு பண்ணி குடிக்கலாமா இல்ல அப்பப்ப காஃபி எப்டி அப்பப்ப போட்டு குடிக்கிறோ அது மாரி பண்ணணுமா
செனா நீங்க சுடு தண்ணில வந்து சீரகம் போட்டு நல்லா சூடா குடிக்க வெச்சுட்டு ப்ளாஸ்க்ல ஊத்தி வெச்சுக்கோங்க அப்பப்ப நீங்க குடிக்கற்துக்கு கரெக்டா இருக்கு ஏனா அப்பப்பா நம்ம சூடு பண்ணி குடிச்சோ அப்டினா நம்ம கண்டிப்பா அந்த வேலய செய்ய மாட்டோம் சோம்பெறியா தா நீங்க வந்து வீட்ல பிளாஸ்க்கு இருக்குது அப்டினா இத ஊத்தி வெச்சிருங்க அது நா அப்ப எப்பமே சூடா வச்சிருந்தா அந்த டைம்
ஆ செரிங்க இப்ப எனக்கு உங்க தூரத்துலந்து கேக்குற மாரி இருக்குங்க வாய்ஸு
இல்ல நா கரெக்டா ப்ளூடூத்ல தா பேசிட்ருக்கே ஏனு தெரியல கொரல் இப்டி கேக்குது ஆ செரி ஓகே ஓகே
உங்ளுக்கு அப்பற வேற என்னல்லா சமையல்ல ஏதாவது டிப்ஸு தெரியுங்ளா சப்போஸு ஆ இந்த உப்பு அதாவது சாம்பார்ல உப் பு ஜாஸ்தி ஆயிருச்சுனா இந்த இது உருளக்கெழங்க வெட்டி போட் டா கொஞ்சோ உப்பு வந்து இதாயிரு
கும்மா
ஆ உப்பு உப்பு கம்மி ஆ உப்பு கம்மி ஆகுது ஆகுதுன் சொல்றாங்க அதாவது என் ஃப்ரெண்டு தா இந்த டிப்ஸு குடுத்தாங்க அ அன்னைக்கு ஒரு நாள் போ அவங்க கூட பேசிட்ருக்கம் போது அவங்க என்ன சொன்னாங்க இந்த மாரி நா வேற இன்னைக்கி என்ன என்னக்கு செஞ்சீங்கன் கேட்டாங்க இந்த மாரி சாம்பார் செஞ்ச உப்புக்கு வேற கொஞ்சோ ஜாஸ்தியா போட்டு சாப்டவே முடில இனி அத தூர கொட்டிட்டு மதியத்துக்கு வேற ஏதாவது தா பண்ணணு அப்டின் பேசிருந்தே அத ஏன் தூர கொ ஆ இப்ப இருக்கிற வெலைவாசிக்கு இப்டி எல்லா செய்வாங்களா அதுக்குள்ள ஒரு வந் ஒரு உருளைக்கெழங்க வெட்டி போடுங்க போட்டு அது ஆ கொஞ்ச நேரோ விட்டுட்டீங்கன்னா அந்த உப்பெல்லா அந்த உருளைக்கெழங்கு எடுத்துக்கு உப்பு வந்து கரெக்ட் ஆயிக்கும் அப்டின் சொன்னாங்க
நீங்க போட்டு பாத்தீங்களா
நா இன்னும் போட்டு பாக்லங்க தோழி அது சொ அவங்க சொல்லியே ஒரு ஒன் ஒன் ஒரு வாரந்தா இருக்கு நா இன்னு பாக்கலங்க தோழி ஆனா இது இந்த டிப்ஸ் வந்து நெறைய பேர் சொல்லியிருக்காங்க நா அந்த ஃபோன்லயே பாத்துருக்கே ஆ ஃபோன்லயே பாத்துருக்கே
மே நெறைய கேள்விப்பட்ருக்கே ஆனா அத நா செய்றது கெடையாது நீங்க முயற்சி செஞ்சீங்களா எப்டி இருக்கு அப்டினு கேக்கலான்டு
அ ஓ சரி சரிங்க தோழி ம் உங்களுக்கு இந்த மாரி வேற ஏதாவது டிப்ஸ் கெடைக்குதுனு தெரியுங்களா
நீங்க எனக்கு இது தெரியு அதே மாரி பால வந்து கொஞ்ச இஞ்சி தட்டி குடிக்க சொல்வாங்க ஏன்னா வெறு பால நம்ம குடிச்சோ அப்படின்னா கோல்ட் ஆயின்னு சொல்லுவாங்க அதுக்காவதுன்னா இஞ்சிய வந்து கொஞ்ச தும்பிடுக அப்டிதா இஞ்சிய தோல் கட் பண்ணிட்டு இடிச்சுட்டு பால்ல லைட்டா அது வந்து ஜூஸ் மாதிரி குடிஞ்சுகலால அந்த ஜூஸர் வச்சு புழிஞ்சுட்டீங்க அப்டின்னா தொண்டைக்கு நல்லா இரு இதமாஇருக்கு ஏன்னா இஞ்ன்றது நம்ம டெய்லி சாப்பிடன்னு சொல்லுவாங்க கொஞ்சமா குடுத்து இப்ப சொல்லுவாங்க ஏன்னா இஞ்சில இம்யூனிட்டி பவர் இருக்கு எதிர்பு சக்தி இருக்குல்ல நம்ம பால் குழந்தைக்கு குடுக்கு போது கூட நீங்க வந்து கொஞ்ச இஞ்சி தட்டி குடுத்து பாருங்க பிள்ளைங்க அத விரும்பி சாப்ட்டாங்கன்னா கண்டிப்பா அது நீங்க வந்து கொழந்தைக்கு கொடுங்க அது ரொம்ப நல்லது
சரிங்க தோழி அதே சமயம் இதுல பாத்தீங்கன்னா அவங்களு கொழந்தைங்களுக்கு சளி புடிச்சிருக்கு இல்லனா பெரியவங்களுக்கே சளி புடிச்சிருக்கு அப்டின்னா அ பால்குல்ல இஞ்சி தட்டி போட்டு அந்த இது மஞ்சத்தூள் அந்த மாரி எல்லா போட்டு ம் குடுக்க சொல்லுவாங்க மெளகு தூள் அதெல்லா போட்டு கலந்து ஒரு பா கசாயம் டைப்ல ம் அந்த மாரி ஒ பருக சொல்லுவாங்க அந்த மாரி கேள்விப்பட்ருக்கே அப்புற பாத்தீங்கன்னா கீர வேகும் போது வந்து மூடி போட்டு வேக வெக்க கூடாது அப்டின் சொல்றாங்க
அப்டியா
ம் ஆமாங்க அதுவு அத கேள்விப்பட்டதுல இருந்து நா அந்த மாரி பக்கத்துலயே நின்னு கொஞ்ச வேக வச்சுக்கிறது மூடி போட்டு வக்காம ம் எப்டி எங்க வீட்ல பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல ஒரு அ ரெண்டு மூணு டைம் ஆது கீர செஞ்சிருவோ
கண்டிப்பா
ம் கீரையில தானங்க எல்லா சத்தும் இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா இங்க எனக்கு நெறைய சமையல் அறிகுறிகள் எல்லாமே சொன்னீங்க உங்ககிட்ட பேசுனதுல ரொ ம்ப சந்தோஷோ ஆ மீண்டும் நம் இணையலாம்
ஆ ஓகேங்க அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம்
கண்டிப்பா நன்றி நன்றி